ஹலோ சித்தப்பா கேக்துங்களா
ஆ கே கேக்துமா
பிசியா இருக்கீங்களா சித்தப்பா
வெளில தா இருக்கமா சொல் பேசுமா பேசு
அப்பிடியா சேர் சித்தப்பா இல்ல பாப்பாக்கு மூணு வயசு ஆகுது சேர் அடுத்த வருஷோ காது குத் த்திறலாமா அப்டிங்கிறமாறி ஒரு ஐடியால இருக்கே
அப்பிடியா ஓ தாரலமா பண்லாமே
அதா சித்தப்பா ஏன்னா இப்பொழுதைக்கி எல்லாரைமு தா இல்ல நம்ம வீட்டாளுகள மட்டுதா கூப்ட்டா பெரியப்பாக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கல சேர்னே இப்ப இவங்க வீட்டு சைடு ஒவ்வொரு வீட்டு சைடு ஒவ்வொரு மாறியா இவங்க சேரி நம்ம வீட்டு சைடு எப்டி பண்ணுவாங்க என்னன்னு கேக்கலானு கூப்ட சித்தப்பா
அப்டிதா அப்பட்டதா கேக்கணு
அப்பா வேல பிசியா இருக்காரா
நம்ப வந்து பேச முடியாதுல
ஆ இல்ல தெரிஞ்கருக்கு ஏன்னா இப்ப இப்ப இப்ப இருந்து என்னென்ன பண்ணணு அப்டின்னு தெரிஞ்சாதா நம்ம அது தகுந்தாப்புல கொஞ்சோ ஐடியா பண்ணி வை க்க முடியு
அதாம்மா அப்பாட கேட்டு என்ன பண்ணலா பண்ணிக்கலாம்ல அப நம்ப நம்மளுக்கு இந்த மாறி அது பண்ல இது பண்ல அப்டினு செல்டு அப்பாட்ட பெரியவர்ட கேட்கனும்ல
அது கே்கணு சித்த்தப்பா அதாவ்து இப்ப என்னென்ன பண்ணுவாங்கனு சும்மா ஒரு லைட்டா வாச்சி எனக்கு எனக்கு தெரிஞ்சுக்கறக்காக கேக்கறே
யாரு மாமியா சைடு உங்க இதுல இப்டி நம்ம இதுல பழக்க வேற உங்க இதுல உங்க இதுல பழக்க வேற இல்ல
ஆமா எங்க மாமியார் என்ன சொன்னாங்கனா ம் அதாவ்து தாய் மாமா மொர தம்பிக்கி தம்பி ஒய்ஃபுக்கு அப்பா அம்மா அப்புதா அப்றோ எங்க அம்மாயி அம்மாயி தா த்தா ஆ இவுங்களுக்கெலா கம்பல்சரி ட்ரெஸ் எடுக்கணுமாமா
ஆ
அது போக அது போக முன் விருப்பன்ட்டாங்க அதாவ்து மத்த வீட்டுல எல்லாத்துக்கு எடுக்கறது உங்க விருப்போ அப்டினாங்க அப்றோ வந்து உன் தம்பி மாருங்களுக்குலா நீ ட்ரெஸ் எடுத் துதா ஆகணு ஆ சித்தப்பா சித்திங்களுக்லா ஆ சித்தப்பா சித்திங் எடுக்கறகெலா உங்க விருப்போப்பா ஆனா உன் தம்பி மாறுங்களுக்கெலா நீ டிரெஸ்ஸு எடுக்கணு
ம் ம் ம்
அப்டின்னாங்க அப்றோ நா தா இருந்துட்டு அ ஆமா அத்த நா ஐடியாப் எங்க வீட்லயு அப்டிதா நா ஐடியா பண்ணே என்னனு கேட்டேங்கனா இவுங்களுக்குல பெரியவங்ளுக்கெலா எடுத்துட்டு
ம்
ஆ சின்னவங்களுக்கு வந்துட் டு வீட்டுல பசங்களுக்கு மட்டு அதாவ்து மாமன்னங்களுக்கு மட்டு துணி எடுத்து அழைக்கலான்ட்டு இருக்கங் அத்த
ம் ம் பண்லப்பா
சொன்ன ம் அப்றோ இன்ன இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்ன
ம்
இப்ப நா என் நாத்தனா வீட்ல பத்திரிக்க வைக்க போறே பாத்தீங்களா பத்திரிக்கை வைக்க போபோது தாய் மாமாங்க யாரையாவது கூட்டிட்டு போனுமாமா
ஓ அவுங்க
என்னோட தாய்மாமா இல்ல
பாப்போட தாய்மாமா பச பசங்க
ஆமா ஏதோ ஒரு மாமாவ கூட்டிட்டு போய் தா பத்திரிக்கை வைக்கணுமாமா அவுங்களுக்யெல்லா
ஒ அவ அவளுக்கு தா மாமனுங் இருக்காங்களே
சொல்லு ஆமா லைனா இருக்கே அதா நா இப்ப எப்டி ஐடியா பண்ணிருக்கனா
அ
நம்ம வீட்ல இங்க தம்பி அ பெரியப்பா வீட்டுல அங்க பெரியப்பா வீட் ல ஒண்ணு பெரிய சித்தப்பா வீட்ல ஒண்ணு நம்ம வீட்ல ஒண்ணு நா அங்க வந்து லாஸ்ட்சித்தப்பா வீட்ல எப்டின் பாத்துட்டு அ பா அப்ப பையன் இருந்துச்சுன்னா பையனுக்கு எடுத்துடுவே இல்லைன்னா பாப்பாக்கு எடுத் துருவா அங்க ஆமா அதுக்கப்புற அங்க இந்திரா நகர் அந்த பெரிப்பாக்கு ஒண்ணு இது போக சிங்கனூர்ல ரெண்டு ஒண்டிப்புதுர்ல ஒன்னு வீரவ இங்க அ இது ஐயோ அதா என்ன கரெடா பாலு காடன்ல ஒண்ணு
ஓ சேரி சேரி சேரி
இவங்களுக்கு மட்டுந்து துணி எடுக்கிற மாரி ஐடியால இருக்க எடுத்துட்டு அப்ப எல்லாத்த தேங்காபழ வச்சுதா அதையு சொல்ட்டாங்க மாமா மொர இருக்கவங்க வீட்டுக்கு வந்து தேங்காபழ வச்சுதா கூப்டணுமாமா
ம் ஆமா இப்படி கூப்பனு
ம்
நாடி இருபம் மொறையா கூப்டனு தேங்க் போட வருவா
ஆமா ஆமா ம் இப்ப இங்க நம்ம வீடுங்களுக்கெல்லா வைக்கறக்கு வந்துட்டு எங்க மாமியாரு அ பெரிப்பா அதாவது பெரிப்பா வீடு ரெண்டு பெரிப்பா வீடு அங்க நம்ம வீடு எல்லா வீட்லயு வைக்கறக்கு எங்க மாம்னாரு மாமியாரு மாமனார்னாலு முடியாது அதனால அ மாமியாரு இப்ப அப்பா வீட்ல கம்பல்சரி மாமனார் வர பண்ணுமாமா ம் ஆ அதனால ஒரு அவங்க மட்டு வச்சுட்டு மாமனார உட்கார வச்சுட்டு அ நம்ம மட்டு எல்லா போய் அங்க நம்ம வீடு அ பெரிய சித்தப்பா வீடு அ லா கடசி சித்தப்பா வீடு அங்க பெரியப்பா வீடு இவங்கக்கெல்லா வச்சுட்டு அப்ப எங் இருந்து யாரோ ஒருத்தர கூட்டிட்டு போய் எங்க எங்க நாத்தனா வீடுங்க மூணு நாத்தனா வீடு இருக்குல்ல
ஆமா
வெங்காயக்காரங்க மருமக ஒன்னு
ஆமா ஆமா அவங்க
ஆ அவங்க அக்கா ஒண்ணு அப்படின் அந்த ஐடியால இருக்க நானு
போது
கேட்ட நம்ம வீட்ல அப்பாகிட்ட கேட்ட அப்பா இருந்துட்டு உ மாமனார் மாமியார் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்தாப்ள நடந்துகப்பா
ம் கரெக்ட் கரெக்ட் நாங்க நாங்க என்ன சொன்னாலு கேக்குற அவ்ளோதா
ம் அவ்வளதா
இப்ப அவங்கூட சேத்து புள்ள பொண்ணு இது அப்பா எங்க அப்பா கூட பேசுறங்க நீங்க சொல்லுங்கத்த என்ன பண்ணணு சொல்லுங்க உங்களுக்காக நா பேச
ஆ இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா அ அப்டியா ம் இல்ல சித்தப்பா அவங்க என்ன சொன்னாங்னா எங்க மாமியார் என்ன சொன்னாங்ளா
ம்
நீ ஃபஸ்ட் ஹ நீங்க ஒரு டேட் வந்து நீங்க ஒரு ரெண்டு மூணு டேட்டு முடிவு பண்ணுங்க பாருங்க பார்த்துட்டு அது வந்துட்டு இங்க நம்ம வீட்டு சைடு கலந்து பேசி எந்த டேட் ஒத்து வருதுன் பாருங்க அப்பா கிட்டயு போய் எந்த வீ டேட் ஒத்து வருதுன் அப் அப்பாட்ட வந்து இத பத்தி நம்ம பேசும்போது அ இங்க நாங்க ரெண்டு பேர் மட்டு வந்து பேச கூடாதாமா நா அப்பாட்ட பேசும் போது எங்க மாமனார் மாமியார் அவ ஆமா அவங்களையு கூப் அ மாமனார் மாமியாரு எங் கொழுந்த எங்க மச்சண்டாரு அவங்க எல்லாருமே வந்துதா இந்த மாதி இந்த இந்த டேட் நாலு டேட் இருக்குங்க அதுல உங்களுக்கு எது வசதி அப்டின் சொல்லிட்டு அவங்கெல்லா வந்துதா கேக் கணுமாமா அப்பாட்ட
ஓ இந்த மாறி பேசுறவங்ககிட்ட ரொம்ப மிஸ்டேக் வரு
தனிப்பட்ட மொறைல நாங்க மட்டு வந்து கேக்க கூடாதாம்மா
கேப்பமாவு
அவுங்க சொல்லிட்டாங்க ஏ மாமியார்ட்
இப்டி எல்லா வந்து கேக்குறதுக்கு அவுங்க வந்து கூப்ட்டே போய் பேச எல்லாம் பண்ணலாமே நீங்க சேந்து சேந்து செய்யுங்கன்னு சொல்லணு அவ்ளோதாங்க சேர் சேரி
ம் அத அப்ப அப்ப வந்துட்டு சொல்ட்டாங்க அப்ப வந்து ஏ அப்பாட்ட மட்டு பேசுற மாரி இருக்கா இல்ல உங்க வீட்ல சித்தப்பா அப்பா பெரியப்பாங்க எல்லாத்தையு கூப்புர்றயோ அது உங்க இது அப்டியாது பாத்துக்கோங்கப்பா ஆனா நீங்க அங்க பேசம்போது நாங்க வந்துதா பேச
ஏம்மா அப்பாட்ட பேசிட்டா அப்ப அப்பா என்ன பண்ணு
அங்க எங்க மாமியார் அப்டினு சொல்ட்டு முடிச்ட்டோங்க அது அப்டி அப்டிதா இதான்னுவா சேர் அப்டி சொன்ன சேரி அத்த ஆ நம்ம அது எப்பவோ அப்டி பாத்துக்கலாங்கத்தன்னு சொல்லி நா அத்தேட்ட சொல்லி வச்சிருக்கே
டே டே மா
எங்க மா அத சிம்பிளா பண்ணலா முடிஞ்ச அளவுக்கு நா ரொம்ப காது குத்துதான சித் தப்பா சிம்பிளா பண்ற ஐடியால தா இருக்கே
சிம்பிளா பண்ணிக்கலா ஆ சீர் சீர்க்கெல்லா பாத்துக்கலா இப்ப நா போய் நிக்காதவங்களுக்கு போய் நா போயிட்டு வாரவா கேட்டேப்பா
நம்ம வீட்டு ஆளுகளே நம்மளுக்கு பெருசு சித்தப்பா ஆ இப்ப எப்ப கணக்குக்கே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே இப்ப நம்ம வீட்ல நம்ம நாலு பேரு இங்க நம்ம வீட்ல எங்க மாமியார் வீட்ல ஆ இப்ப நம்ம வீட்டு சொல்லுவோ ஆ அங்க விடுங்க நம்ம வீ்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப இங்க அப்பா அம்மா நீங்க ஆ
இங்க அப்ப அங்க போய்
நாம அம் அம்பது பேத்து அது பத்தாது சித்தப் ஆமா ஒரு நூறு பேத்துக்குள்ள முடிக்கிற மாரி பாத்
நூத்தி அம்பது பேர் ஆயிட்டு கண் பேசாம நம்ம வீட்டு சைடு உங்க வீட்டு சைடு மட்டு வந்து வச்சுருவோ இந்த ரெண்டு சைடு
ம் ஹும் அட எல்லாத்துக்கெல்லா சொல்லல சித்தப்பா நா யார் ஆமா எல்லா இல்ல எப்டின்னு கேட்டீங்கன்னா அதா இப்ப நம்ம வீட்டு சைடு அங்க நீ அங்க வந்து நீங்க சித் தி அங்க நம்ம எங்க நாலு அப்புத்தா பெரியத்த ஆ பெரியத்த அப்பறோ அங்க வந்து அத்தா அண்ணி
ம்
அங்க ஊர்ல இருந்து பெரியத்த சின்னத்த மூணாவது அத்த
ம்
அவள அங்க அதோட அங்க முடிச்சிருவே அதுக்கு ஆமா அ ஆனா அதுவே வந்துரு ம் ம்
சேரி
ஆ அங்கயே வந்துருவாங்க ஏன்னா மொத டைம் நம்ம வீட்ல விசேஷோ வைக்கறோமா அதுனால அதுக்கே வந்துரு ஆ இப்ப இங்க எங்க மாமியார் வீடு செரி அதே மாரிதா ஊர்ல எங்க மாமியார் செரி ஊர்லன் பாத்தீங்கனா திருப்பூரு சித்தூரு
ம்
ஆங்க மட்டுந்தா எனா சித் த்தூர்ல எங்க மாமியாவோட பெரியம்மா இருக்காங்களாமா அவுங்க ஒருத்தவுங்க மட்டுந்தா இப்ப உயிரோட இருக்காங்க
அவுங்களா
ஆமா பெரிய அவுங்க எங்க மாமியாரோட பெரியுமா எங்க மாமியாருக்கு சொந்த அத்த
மாமியாக் பெரிமாவா
எங்க மாமியாரோடப் பெரிமா சொந்த பெரிமா பூப்பாட்டி இருந்தாங்கல்ல பூப்பாட்டியோடக் கூடப் பொறந்த அக்கா அ எ மாமனாருக்கு வந்து சொந்த அத்த பெரிய அத்த
ஓ ஒந்த பெரிய அத்த
ஆமா அதா எங் மாமியா பூப்பாட்டி வந்து எங்க மாமா சொந்த அத்த தானே அத்த பொண்ணையே தானே கட்டிருக்காங்க நம்ம சுப்பு அத்த எப்டி கட்டிர்காங்க
ஆ அந்த மாரியா
ஹலோ ஆமா பெரிய அத்த எப்டி கட்டிர் காங்க அந்த மாரிதா எங் ஆ அந்த மாரிதா கட்டிருக்காங்க அதனால அவங்களையு கூப்பன்னு ஆமா நம் முடிஞ்சதளவுக் ம் ம் எனா அவுங்கதா இருக்காங்ளா
கண்டிப்
அத அததா நீங் அதனால் நா நா சொன்னே அந்தயே அவி வீட்ல ஒரு பாட்டி இருக்காங்க அவுங்ளுக்கு ஒரு டிரெஸ் எடுத்து குடுத்தர்றே இன்னொரு வீட்ல இந்த பா இந்த திருப்பூர்ல ஒரு பாட்டி இருக்காங்க அவுங்குளுக்கு வருதே துணி எடுத்து குடுத்துனேத மத்தவுங்ளுக்கு எடுக்கறனோ இல்லியோ வயச்ல பெரியவங்ளுக்லா எடுத்து குடுத்து அழக் ச்சர்றே அத்த அப்டின்ட்டு எங்க மாமியார்ட்ட
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா
சித்தாப்பா எல்லாத்துக்கு எடுக்கறே ம் ம்
கசக்கே வந்துருமாட்டங் கசக்கே வந்துரு வச்சுக்கே ரெ ரெண்டு வந்து ரெண்டு வந்துரு கர்ட்டா இன்னு ஒன்ற வந்துரு
ஆமாங் சித்தப்பா அதுப் போக சாப்பாடு மண்டபோ மண்டபோங் கூட பாத்துக்லா விடுங்க சாப்பாடு மட் ட்டு ஒரு நல்ல ஆளுங்ளா பாத்து புடிச்ட்டன் வச்சுக்க அப்பாட்ட வந்துப் பேசிருவே வந்து இதா அமௌண்ட்ருக்கு இவுங்க கூப்புன்னு என்ன பண்றது அப்டின்கிறத வந்துட்டு
நம்ப இந்த புடிச்சுகிங்க என்னமோ பண்ட்டிக்கங்க அவ்ளதா
ம் ம் சேரிங் சித்தப்பா நா வீட்ல அப்பாட்டா என்னன் பேசும் போது உங்ளுக் கூப்பர்றே ஆ சேரி சேரிங்க சித்தப்பா வெக்கறங் சித்தப்பா
ஆ